ஹலோ ஹலோ ஆஹ வணக்கம் தோழி ஆஹ் வணக்கம் ஆஹ நலமாக இருக்கிறீர்களா ஆஹ் நான் நலமாக இருக்கிறேன் தோழி ஆஹ் ஒன்றுமில்லை தோழி நானும் அவு ஆஹ் ஒரு வ வங்கி் கணக்கு துவங்கலாம் என்று இருக்கிறேன்
நன்றி தோழி
ஆ ஆ அதை பற்றி உங்களுக் க்கு ஏதேனும் விவரங்கள் தெரியுமா தோழி எந்த வங்கியில் துவங்கலாம் இதில் நாம் வரவு செலவு வைத்து கொள்ள எளிதாக இ ருக்கும் என்று எதும் உங்களுக்கு தெரிந்ததை கூறுங்கள்த்
சார் இப்ப இல் நார்மலா எனக் ஆ எப்பிடி சொல்றது தெர்ல இப்ப ஒவ்வொரு வங்கியிலு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கணக்கு குடுத்திருக்கிறாங்க இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ட்ல ஒரு கணக்கு இருக்கு கனரா பேங்க்ல ஒரு ஒரு கணக்கு இருக்கு ஸ்டேட் பேங்க்ல பாத்தீங்கன்னா ஓ இப்ப நம்ம ஓபன் பண்ணனோ அப்பிடின்னாலே மினிமம் மூவாயிரம் ரூபா முன்னாடி ஆயிரம் ரூபா தா கேட் ட்டுருந்தாங்க இப்பெல்லாம் மூவாயிரம் ரூபா கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி கனரா பேங்க்ல ஐநூறு ரூபா தான் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவுங்களும் ஆ ஆயிரரூபா கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லையும் மினிமம் பேலன்ஸ் லன்ஸ் இல்லன்னா அதுக் க்கு ஒரு தனி அமௌண்ட் ஒரு பேங்க் ங்க்கல பாத்தீங்கன்னா இருவத்தி ஆறு ரூபா எடுப்பாங்க ஒரு பேங்க்ல பாத் த்தீங்கன்னா ஹான் யர்நூத் நுத்தி எம்பத்தி ஆறு ரூபா எடுத்திருக்காங்க
ம் ம்
அப் பா ஒவ்வொரு பங்க்கு க்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கு
ம் ம்
அ அ எனக்குத் தெரிந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு பேங்க் ஓபன் பண்ணலா அடுத்து நம்ம இந்தியன் பங்க்
ம் அந்த அதே போல அரசு துறை வங்கி இ நம்ம கணக்கை துவங்கலாம் ம் அ நம் தனியார் வங்கிக்கு செல்லும் போது ஏய் இன்னும் அந்த வை வைப்பு வைப்பு தொகை கணக் கின் குறைந்தபட்ச வைப்பு தொகை அது
இருக்கும் கண்டிப்பா ம் அதனால நமக்கு தெரிந்தவரை நமக்கு கவர்மெண்ட் பங்க் ஓன்லி
அஹ அஹ ஆனா நம் பொதுத்துறை அங்கிங்க என்ன நாடிச் செல்லும் பொழுது நம் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய இருக்கிறிது தோழி தனியார் துறையில் நம் நாம் எந்த வேலைக்காக சேர்தமோ அது சீக்கிரம் முடித்து விட்டு நம் வந்து விடுகிறோம்
இல்ல எல்லா வங்கியிலும் அப்படி கிடையாது அ தனியார் வங்கி இலியும் சரி இங்கே அ இங்கேயும் சரி டோக்கன் போட்ருக்காங்க வரிசையில நின்னு ஒரு டோக்கன் குடுத்துருக்காங்க அந்த டோக்கணை எடுத்து திரு நம்ம வந்து முன்னாடி போய் இந்த காசளறுந்து ஆ வ கேஷியர்ட்ட போய் நம்ம சொல்லிட்டு நம்மளோட நம்ம வந்து பேங்க் டெய்லி போ போறது கெடையாது ஒரு அர்ஜன்ட்க்கு மாசத்து வாறத்துல ரெண்டு டைம் முணு டைம் நம்ம போவோம் போம்போதே அந்த அந்த காசு தொல்லட்ட நமக்கு வேறு ஒரு.. வேலை இருந்துச்சுன்னா அத அவங்கள்ட்ட தெரியப்படுத்திட்டு நாங்க போய்ட்டு வா வந்தரோ அப்டின்னூ சொல்லிட்டு டோக்கனை எடுத்துட்.. நம்ம போயிட்டு நம்ம வேலைய மு உஷ்ட்டு வந்தோனா மேடம் உங்கள் ட்டு சொல்லிட்டு போனோ அப்டின்னு சொல்லி நம்மளோட வேலையே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இ இப்ப அந்த மாரி சிஸ்டம் இருக்கு எல்லா எடத்துலயு நம்ம வந்து அப்பிடி இது பண்ண முடியாது அதே மாதிரி பேங்க்.. குல நம்ம போயிட்டு அந்த வங்கியில பெய்ட்டு அந்த அ மேலாளர் வ மேனேஜரோ அந்த காச காசு நம்மள்ட்ட கூட கேஷியரா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆ எப்டி சொல்றது ஒரு வணக்க ஒரு வணக்கம் ஒரு சல்யூட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி.. நம்மளோட முகத்த வந்து அவங்களுக்கு வந்து பதிவு பண்ணியறணு பதிவு பண்ணிட்டோன்னா அவுங்களுக்கு.. க்கு நம்மள வந்து நல்ல அட்டாச்மெண்ட்டாயிடும் அதாயிட்டு தெரிஞ்சுக்கோ அ இவுங்க தா அடிக்கடி வரவுங்களே.. போறவங்களே அதனால வந்துட்டு ஒடனே அவுங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்டின்னு சொல்லி நம்மக்கு மேலாளர் மொதக்கொண்டு நம்ம பேய் பேசலாம் அந்த அளவுக்கு நல்லா இரு அ இது பண்லாம் ம்
ம் ம் நம் ஆ ஆ அதைப் பற்றி நான் உங்களிடம் மேலும் கேட்கலாம் என் தெருந்தேன் ஆ நகை அடகு வைக்கும் போது என்ன மாரி வ விதி முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் எவ்வளவு நேரம் எடுக்கும் அதைப் பற்றி எதுவும் தெரிந்தால் கொஞ்சம் சொ
அது அது எந்த ஒரு வங்கியா இருந்தாலுமே ஒ ஆஃப் டே ஆகு கண்டிப்பா அரநாள் ஆயிடு அது எந்த வங் கியா இருந்தாலு எந்த வங்கியிலு போன ஒடனே காசு குடுப்பாங்க அப் அப்டினு சொல்லுவாங்க ஆனா எங் கியுமே அப்டி அந்த இது கெடயவே
ம் எனக்கு வந்து தனியார் வங்கி நெறைய அனுபவம் இருக்கிறது தனியார் வங்கியில் நாம் கணக்கு போது துவங்கியுள்ளோம் ஆனா நமது நகைகடன் காக இல்லும்போலோ அல்லது நா ஏற்கனவே வைத்த நகையை திருப்ப செல்லும் பொழுது நேரா வங்கிலே நாம் அரை நாள் செலவு செய்வது போல் இருக்கிறது
ம் கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக அது எந்த வங்கியில இருந்தாலும் அந்த அரை நாள் நம்ப திருப் ஏனா நம்ம போறது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு நா நகைய வச்சு நம்ப பணம் ஒரு தொக வந்து முழுமையான தொகை வாங்க போறோ அதுக்கு நம்ம அர நாள் எடுத் கத்துக்கறது தப்பு கெடையாது நம்மளோட மத்த வேலைகள அன்னைக்கி ஒரு நாள் நம்ம தள்ளி வச்சிட்டு இந்த ஒரு நாள் நம்ம வந்து அங்க போய் பேங்க்ல போய் இருந்து பொறுமையா இருந்து வாங்கிட்டு வரதுதா என்னய பொறுத்தவரையிலு அது மொறையான ம் சேவை ஒரு அவசரமா போயிட்டு வாங்கிட்டு அதுல எவ்வுளோ வட்டி
ம் ஆ நாம் நகைய அடகு வைக்கும் போது அவர்களே இவ்வளவு வட்டி விகி தம் ஒ ஆ ஒ ஒரு ஒரு கிராம் தங்கத்திற்கு நாங்கள் இவ்வளவு தொகை வழங்குகிறோம் என்று அவர் களே முன்னதாக கூறிவிடுவார்கள் அல்லவா
கண்டிப்பா கண்டி ப்பா கூறிருவாங்க கண்டிப்பா கூறுவாங்க உங்களோட நகையின் அளவு எவ்ளோ இருக்கோ அதுக்கு தகுந்த இவ்வுளவுதா பணோ வரும் வராது அப்டிங்கிற ஒரு ஆ இதையும் நம்மள்ட்ட சொல் தெளிவுப்படுத்திருவாங்க முன்னாடியே அப்ப நமக்கு வேணாமா அத வந்து நம்ம நம்பளோட இது பண்ணிட்டு அது அதுதா சொல்றேனே ஒரு நாள் அர நாள் கண்டிப்பா ஆகும் அது நம்ப ஏத்துக்கிட்டு அந்த அளவுக்கு கொடுக்க சொல்லணும் அதே நேரத்தில் அதுக்கு எவ்வளோ வ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நூத்துக்கு எவ்ளவு வட்டிஆயிர ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி அப்ப ஆறு மாசத்துக்கு நான் எவ்வளவு கட்டணும் ஒருவருஷத்துக்கு வருஷத்துக்குள்ள நான் என்ன பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கி அவங்களிட்ட உட்காந்து நம்ம கேட்கணும்
ஹம் ஹம்ம்
அது மாதிரி பண்ணா தான் அது கரெக்ட் கரெக்ட்டா இருக்கும் மற்றத்த இடத்துல போனோம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து அதை கேட்க மாட்டோம் நம்மளோட தேவைகளை மட்டும் நம்ம அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம முடிச்சுட்டு வந்துருவோம் ஆனால் அது அப்படி பண்ணக்கூடாது அது வேண்டாம் அடுத்து வரசி இக்களையும் நம்ம வந்து எதிர்கொள்ளணும்
ஓகே
அதனால் முறைப்படி தான் போய் பண்ணணும் அப்படிங்கிறது பேங்க்கு அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டாக தான் பண்ணணும் ஆமா
ஓகே தோழி அஹ இப்போஹ் நாம் நகையை அடகு வைக்கும் போது அங்க நகை மதிப்பீட்டாளருக்கும் நாம் நாம் எவ்வளவு ரூபாய் அடகு வைக்கிறோமோ அவர்களுக்கு
அஹக்காம ஆம் ஆமா கமிஷன் உண்டு
உம் உம் தனியார் துறை வங்கியிலும் பொதுத்துறை வங்கியிலும் இரண்டுமே பொதுவான விஷயம்்தான்
உண்டு ஆமா கண்டிப்பா உண் ரெண்டு இடத்துலயுமே அவங்க எவ்ளவு நகை வைக்கிறாங்க அவங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து அவங்களுக்கு பணம் வந்து ப ஷேர் போகுது அவங்களுக்கு அது நம்மளோட
ஒ ஆ ஆ ஓகே தொலை இப்பொழுது நெ நிறைய வங்கிகளில் நாம் வீட்டில் இருந்தபடியே இணையதளத்திலே நாம் ஆ தார் அட்டைகளையும் பான் காடையும் வைத்து ஓ கணக்குத் துவங்குமாறு சில வசதிகள் ஏற்படுத்தி குடுத்திருக்கிறே
அது அது நடைமுறையில் நா ந நடைமுறையில் அது என்னை பொறுத்த வரையில் அது வேண்டா அது அப்டிங்கிற மாரி ஒரு இது
ஏனால் ஏனென்றால் நம் வங்கி நேரத் தை வீணடிக்க தேவையில்லை அல்லவா வண் வங்கிக்கு சென்று ஆமா அந்த கூட்ட நெரிசலில் நி பதை விட நம் வீட்டில் இருந்தே நம் கணக்கு துவந்து தேங்கிவிட்டு அங்கிக்கு கணக்கு புத்தகம் வாங்குவதற்காக மட்டும் செல்லலாம் அல்லவா
அந்த ஸெஸாலிட்டி அந்த ஒரு முக்கியத்துவம் அந்த காரணொல்லா யாருக்கு பொருந்துன் கேட்டீங்கன்னா வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இவுங்களுக்கு தா பொருந்து அவுங்கள லையெக்க வேண்டா அவுங்கள நிக்க னா நா நம்மள பொறுத்த நான்மாருக்றவுங்க எல்லாருமே அ தயவுசெய்து அதுக்காக நோ நேரத்த ஒதுக்கி நம்ம போய் ஒக்காந்து காத்திருந்து அத பண்றதா மொறையே இந்த மாரி பண்ற து நம்மளே அது நம்ளோட பணொ அதுக்கு எவ்ளோ முக் முக்கியத்துவொ நம்ப குடுக்கணுமோ அதுக் க்குறது நம்பொ
நேரில் சென்று வங்கி மேலாளரிடம் இது மா இதே போல் அ அ நா உங்கள் வங்கியில் கணக்கு துவங்க இருக்கிறேன் என்னென்ன வட்டி விகிதம் எவ்வளோ முதலீடு செய்யலாம் என்று நாமும் ஒரு சிறு அறிமுகத்தை அவர்களிடம் ஏற்படுத்திக் கொள்றதுக்கும் இது வ வேறு
அ கண்டிப்பாக தோல்
கூறுவது கரிதான் நேரில் நேரில் சென்று நாம் ஒரு நாள் அந்த நேரம் செலவிட் ருவதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் நாம் நேரிலே சொன்று துவங்கலாம் ம் அப்பொழுதான் நமக்கும் அந்த வங்கியின் மீது தூர நம்பிக்கை ஏற் படும் நம் நேரில் சென்று பார்க்கும்போதுதான் அவர்கள் நமக் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி சேவை செய்கிறார்கள் படிக்க அதாது எப்படி நடத்துகிறாரோ விர தில் நாம் பணத்தை வாங்கிக் கொள்கிறார்களா இல்லை நம்மிடம் பணம் எடுக்கும் போது சீக்கிரமாக கொடுக்கிறார்களா என்று நமக்கு தெரியும்.
கண்டிப்பாக தோழி.
ம்.. ஆஹ் ஆஹ் இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் அல்லவா தனியார்துறை வங்கிகளில்.. இல்ல ஆயிரம் ரூபாய்காக இரு ஐநூறு ரூபாயா இருந்தது ஆயிரம் ரூபாயா.. மாறி விட்டு.. என்று அவர்கள் நமக்கு பணம் எடுக்க மாட் வழங்குவார்களா நம்.. குறைவான சில வங்கிகளில் எந்த ஒரு குறைந்தபட்ச கட்டணமும் இல்லாமல் நாம் பூஜ்ஜியத்திலே நமது கணக்கை துவங்க முடியும். அப்படிப்பட்ட கணக்கிற்கு அவர்.. நாம் பணம் எடுக்கும் அட்டை வழங்குவார்களா இல்லை நாம் ஒவ்வொரு முறையும் நமது பணத்தை.. நேரில் தான் சென்று எடு.. எடுக்க வேண்டுமா..
ஆ ம் கொடு கொடுப்பாங்க தோழி. அது வந்து அட்ட கொ அட்டையு வந்து நம்மள்ட்ட.. கொடுப்பாங்க ஆனா அதுக்கும் தனியாக ஒரு ம் தொகையை எடுத்துக் கொள்வார்கள். அதுக்கு த.. அதுக்கு தேவையான அ அந் அதுக்கு ஒரு வகையறை இருக்கிறது. மூன்று தடவை நீங்கள் வந்து அந்த அட்டையில் செலுத்தி.. செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.. ஆனா என்னைய பொறுத்து.. இது வரையிலும் நம்மளோட தேவைக்கு நம்ம எடுத்து.. எடுத்துக்கலாம் முன்கூட்டியே எந்த ஒரு செலவாக.. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் எந்த ஒரு அந்த ஒரு திட்டத்தை நம்ம பிளான்.. பண்ணிதா நம்ப இத ஸ் சேரீ ஆ இப் ப்ப அது பண்ணி தா நம்ம பண்ணனும் எதையுமே எடுத் த்தோ உடனே இது முடிப்போ அப்புடின் பண்ணவே கூடாது
ம் ஏனென்றால் அ நா வந்து வாங்கிருக் கி நம்மள் பணத்தை குடுக்கிறோம் அந்தப் பணத்தை நாம் சம்பாதிப்பதற்கு நிறைய கஷ்டப்பட்டு இருப்போம் அதனால் நம் பணம் விஷயத்தில் சிறிது ஜா க்கிரதையாக இருக்க வேண்டும் என் கூறுகிறீர்கள் நன்று விசாரித்தது பிறகு ஒரு வங்கியில் முதலீடு செய்யலாம் என்று
கண்டிப்பாக தோழி கண்டிப்பாக உன் உன் அஹ் பேங்க் வங்கிகளில் இப்பதா நம்ம வந்து உ நெ நெறைய வந்திருக்கு ஆனா இதுக்கு முன்னரே பாத்தீங்கன்னா தபால் நிலையம் தப் பால்நிலையத்தில் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பண அ இது பண்ணுவாங்க ஆனா இப்போ வங்கிகள் வந்து நறைய பெருகிருச்சி அப்ப இந்த வங்கில போய் பண்ணலாம் அந்த வங்கில போய் டெபாசிட் பண்லாமா அப்டின் சொல்லி ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு வங்கியுமே நமக்கு அ கவர்ச்சிகற மான ஒரு அ வார்த்தைகளை கொடுப்ப கொடுப்பாக வார்த்தைகள் குடுக்குறாங்க ஆனா அத கண்டு நம்ம ஏமாறாம நம்ம போய் கேட்டு அது என்ன தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ரூபாயு நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ப சம்பாதிக்கிறொ அப்ப அதுக்கான முக்கியத்துவ நம்ப குடுக்கணு அத போய் மு அ ஒரு ம் எப்டி சொல்றது அந்த டெப்பாசிட் அப்டிங்கறது அதெல்லாம் பாத்தீங்ன்னா பேங்க்ல தா இப்ப நெறைய பண்றாங்க என்ன பொருத்த வரைலு அத வந்து தபால்துறை பண்ணனு அப்டிங்கிறது என்னோ ட அபிப்பிராயம்
ஓகே தோழி நன்றி தோழி நீங்கள் எனக் க்கு விளக்கமாக கூறுனீர்கள் வங்கி கணக்கு துவங்குதல் பற்றி உங்களிடம் பேசியதுக்கப்றம் எனக்கு ஒரு தெளிவு கிடைத்தது வங்கி கணக்கு எங்கே எப்பொழுது துவங்கலாம் மென்டு
கண்டிப்பா நன்றி தோழி நன்றி தோழி தெ நன்றி தோழி நன்றி தோழி